ஆஹ் என்ன நாங்க டிவி பாத்துட்ருக்கோ
உஹு நைட்டு
ஆஹ் ஆஹ் சாப்டாச்சு நீங்க சாப்ட்டிங்ளா
உம் சாப்ட்டாச்சு என்னா ஸ்பெஷல் இன்னைக்கி பிரியாணி
ஆஹ் ஆஹ் நீங்க நா பண்றிங் யானு
நானா ஆஹ் சாப்டாச்சு சரி சும்மா இருந்தனா அதா கால்ப் பண்றானு உங்கள்க் கால் பண்ண
ஆஹ் ஓகே ஓகே அ டூர் பொனோ அதா டயர்டாருக்குன் படுத்துட் டோ
ஒகே ஒகே என்ன மாரி ப்ளேஸ் போனிங்க ஹில்ஸ் டேஷனா இல்ல
அஹ ஹில் ஸ்டேஷன் தா பொன
நல்லா இருந்ச்சா
ஆஹ் சூப்ராருக்கு இ கு ஒரே க்ரௌடா இருந்தது அதா பாக்கவே முல்ல ரொம்ப அஹ் அ ஹா அ ஆமா ஆஹ் அவ்ளோ பாக்கத்துக்கு எடொல்லா அவ்ளோ இதா நல் நல்லாருந்தது
ஓ உம் ஒக்கெ ஒகெய எங்கன் என்னென்ன மாரி ப்ளேஸ் இப்ப நீங்க வாட்டர்ஃபால்ஸ் அது மார்ல்லா போனிங்களா ஆஹ் ரஸ் ஓகே ஓகே ரெசார்ட் மாரி ஸ்டே பண்ணிர்ந்திங்ளா இல்ல ஹோட்டல் ரூம் மாரி
ஏ ரெசாட் மாரியேதா
ஓகே கெனலா சர் நாங்களுமே ஹில் ஸ்டேஷன் தா போனோ ரெசார்ட்லதா ஸ்டே பண்ணிருந்தோ அதா கேட்டே உ
ருந்துது
உம் ஓகே ஓகே அங்க இருந்துட்டு கிளைமேட்ல சில்லுன் இருந்து ஒண்ணு உங்களுக்கு சூடா இருக்குமே உம் உம் என்ன மாதிரியான ஃபுட்லா சாப் ட்டிங்க அங்க
அஹ் நான் வெஜிடேரியன்
ஓகே ஓகே அங்க சில்லுனு இருக்கற கிளைமேட் நான்வெஜ் சாப்டா நல்லா இருக் கு ல சூடா ஓகே ஓகே உம் உம் போட்டிங்லா வேற இருந்துச்சா நீங்க போன ஏரியால
ஆஹ் போட்டிங்லா இருந்தது அஹ்
பெடல் பண்ற மாரியா போட்டு இல்ல
ஆஹ் பெடல் பண்ற மாரி தா போட் இருந்துது
உம் ஓகே ஓகே உம் பாஸ் கார்டன் அந்த மாரி எடத்துக்குலா வச்சு பாத்தீங்களா
போனோ ஆனா அங்க கிரௌடா இருந்துது ட்டு வெளிய நிண்டு பாத்துட்டு வன்டோ
ஓகே ஓகே நீங்க வீக்கு வீக்டேஸ்ல அந்த மாரி பிளான் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சோ கிரௌட் இல்லாம இருக்கும்ல
ஆஹ் அது மாரி தா பிளான் பண்ணனு
உம் உம் உம் நீங்க இக்க சொல்றத கேட்டா போறக்கே பயமா இருக்கு கிரௌடா இருக்குன்னு சொல்றீங்கல்ல நாங்க நெக்ஸ்ட் வீக் போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோ ஆ நீங்க க்ரௌவ்வுடா இருக்குன்னு சொல்லுவு யோசிச்
அப் ஆஹ் உஹம்
ஒகே ஒகே டூர் போயிட்டு வந்தாலே கிளாத் ஸ்லா நெறைய சேந்து
ஆமா ஆமா ம் ம் ம் ஆமாங் ம் அவ் வாழ்றது க்ளாத்த வாஷ் பண்ணுறதா அதார்க்கு
ம் ம் கே ஒகே அமா வாஷ் பண்ணி அத கரக்ட்டான எடத்துல எடுத் தொவக்கனு உள்ள வேற
ஆ ஆமா
ம் ம்
அ அ நீங்க எங்கயாச்சும் அவுட்டிங் போயிட்டு வந்தீங்களா
ஆ எங்க வீட்ல இல்ல ஈவினிங் படத்துக்கு தான் போலானு பிளான் பண்ணிருக்கோம் த்ரில்லர் மூவி ஒன்னு ஓடிட்டு இரு க்கு இன்னா அதுக்குதான் போயிட்டு வரலாம்னு பாக்குறோம் நீ டூர் போயிட்டு வந்து
அ அ இல்ல எங்கயும் கெளம்பல அ
ம் ம் ஓகே ஓகே இன்னிக்கு நல்லா இருந்த சிஸ் ம் இன்னிக்கு ட்ரெஸ் எடுத் தானே ஸ்டேஜ் ஃபுல்லா ஓட முடியும் ம் காலைல்ல எழுந்ததிலிருந்து அப்படியே சரியா இருக்கோ உன்ன நான் எழுந்து
ஆ ஆ பாத்தீங்களா
ம் சாப்ட்டாச்சு நாங்க நான்வெஜ்தா செஞ்சோ இன்னக்கி ஏன் அதா இன்னக்கி கால்ல இருந்து இன்னு நமக்கு வீக் டே வீக் எண்டுதா ஆன கால்ல எந்திச்சத்துல இருந்து சமச் சேரி வீட்ல எதா ஒர்க் பாத்துட்டு இருந்தா சரியா இருக்கு ம் ம் ஓகே மழல்லாம் வ
இல்ல வெயில் தா அடிக்குது
ம் உம் வரைக்கும் மழ பேஞ்சுச்சு
ஆஹ் இங்க நேத்தி சில்லுன்னு இருந்துதா
உம் உம்
இன்னைக்கு வெயில் அடிக்கலீங்க
உஹம் உம் கரண்ட் எல்லா போகாம இருக்கா உங்க ஏரியால
ஆஹ் கரண்ட் கட் ஆவாம இருக்கு
ஓகே ஓகே உம் உம்
ம் ம் ம்
ஆஹ
எல்லாமே எல்லாவ அடுத்தச்ச இருக்கேன்னு தெரியல
ஆ
வேற என்ன
ம் ம் நீங்க அந்த ஆஹ கேக்குதுங்க
உம்
நீங்க இந்த இந்த புட்டு ஒன்னு செய்வாங்க ஐயோ ஹ கொழா புட்டுனு அதெல்லா செய்வீங்லாங்க
அது அது புட்டு நீீர் வெச்சுதா அந்த மாரி செய்வாங்க ஆனா நா ஆள் போட்டு அற அந்த கருப்பு பொன்னி அரிசி ரெட் ரைஸ் தே அத மாரி எல்லா வெச்சு செஞ்சிருக்கே ஆனா அத வந்து கொஞ்சோ செய்யும் போது கரெக்டா செய் செய்யனு இல்லேன்னா கோ ரொம்ப அப்டியே கட்டி கட்டி புடிச்சா அப்லா ஆகிடு இப்பல்லா எங்க எல்லா உ இப்ப எல்லாமே தா ரோட்லே விக்க ஆரம்பிச்சிச்சே ஒரு ஒரு கடையிலையு உம் என்ன வீட்ல வீட்ல செய்தில்ல ஆனா வீடியோஸ் மட் டு பாக்கற ரெசிபி வீடியோஸ் எல்லாமே செஞ்ஜர்லா சுவிட் போல ஆஹ அத வச்சுதா செஞ்சே பட் ஆனா அது ஒரு மாரி இப்டி ஆயிடுச்சு ஆண்ணே தெரில
ஓ ஓகே ஓகே உம் அப்புறஸ் சரியா வந்துருச்சா
நானா முன்னடின்னா தப்பு பண்ணன்னு வச்சுகோங்களே சுடுதண்ணி ஊத்தி மாவா பெசஞ்சு லைட்டா தண்ணி தொழுச்சு தொழுச்சு ஆனா நா என்ன பண்றதுன்னு தெரியாம பச்சத்தண்ணி ஊத்தி செஞ்சு அதுக்கப்பற மாறு பிரிசரு சுடு தண்ணி ஊத்தி கொஞ்சமா செஞ்சு பாக்கலா சொல்ட்டு செஞ்சனா அப்புறோ ஓகே வந்துச்சு
ஒ ஆஹ்
ம் அதுல வந்து நாட்டு சக்கரை போட்டுடே கிட்ஸ்க்லா குடுக் ஒரு வேல ஒய்ட் சுகர்
ஓவ்வன்னா ஆமா நாட்டுச்சு நாட்டு சக்கர போட்டா நல்லா இருக்கு பாங்க
உம் ஆமா அதுக்கப்பறோ கடல கொஞ்ச எள்ளு இதல்லா சய்த் பண்ணி போட்டா இன்னு சூப்பரா இருந்ச்சு டேஸ்டு ம் நீங்க எதச்சு ரெசிபி ட்ரை பண்ணீங்களா யூடுப் பாத்து ஒய்ட் சாஸ் பாஸ்தா எப்டி செய்யறதுனு சொல்றீங்ளா
ஆஹ் செய்றே சொல்ற
உம்
முதல்ல பாஸ்தா வந்து த தண்ணியே கொதிக்க வச்சு அதில உப்பு எண்ணெ போட்டு அதையு கொதிக்க உடணு ஒரு டென் மினிட் ஸ் வேக வைக்கணு வெந்தோனே அந் தண்ணிய வடி கட்டிட்டு ஆஹ் ஒரு கடாய்ல பட்டர் ஆஹ் மைதாமாவு அது நல்ல கட்டி இல்லாம கலக்கி பால் ஊத்தி அதியு நல்லா அந்த திக்கன்சு வரும்போது இந்த இது பாஸ்தாவையு போட்டு அது மேல நம்ம ஹ ரெட் சில்லி இது போண்ணும் ஆரி கெனு
ளக்ஸ்
அப்புற சில்லி ஃப்ளெக்ஸு கானு நம்மளுக்கு என்னென்ன காய்கறி இருக்கு கொட மொளகா கேரட் ஹ பிரக்கோலி அதெல்லாம் போட்டு செஞ்சா இன்னு நல்லாருக்கு காம் ம் அதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்ட்டா நல்லாருக்கு லாஸ்ட்டா மெளகுத்தூள் போட்டு எறக் னும்
ஓக்கே ஓகே ஓகே ஓகே நா செஞ்சே ஒர் டைம் பாஸ்தா பட் ஆனா எனக்கு வர்ல
ஆ நீங்க இந்த மசாலா பசஸ் செய்வீங்ளா
ஆஹ் அததா செய்வேன் நானு டொமேட்டோ
அஹ் அஹ் அது எப்டி செய்வீங்க
ப்ராசஸ் பெருசா போயிட்டே இருக்கும் அது எப்டினா ஃபஸ்ட் டொமேட்டோ இருக்கு ல அத வந்து ஆஹ் பாத்தா நீங்க சொன்ன மாரிதா வேக வைக்க தண்ணி ஊத்தி உப்பு எண்ண வேக வஷ்டு தனியா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அத நல்லா பாயில் பண்ணிருக்கனும் பாயில் பண் டு அதுக்கு மேல இருக்குற ஸ்கின் அத ரிமூவ் பண்ணிர்னும் ரிமூவ் பண்ட்டு பிளண்டர் வச்சு நல்லா அரச்சு நல்ல மா வாஷ் பண்ணி அதோட சாரம் தனியா எடுத்துகனு எடுத்துட்டு பட் டர் ஊ த்தி பட்டர்ல பூண்டு இருக்குல அத ஃபைனா சாப் பண்ணி ப்ரை பண்ணிக்கணும் ஆனியன் ஃபைனா சாப் பண்ணி அது நல்லா சாட்டே பண்ணி டு தக்காளி இந்த பாயில் அதுலே ஊத்தி டு சீஸ்ல்லாம் போட்டுட்டு அஹ் நம்ம பாயில் பண்ணி வச்சி இருக்க கேரட் பீன்ஸ் காப்சிகம் அதையும் போட் டு பாத்தா வேக வச்சோல்ல அது எல்லாத்தையும் போட்டு சீஸ் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு மிளகா பெப்பர் போட்டு
ஆ ஓகே ஓகே உஹம் நீங்க எதுவும் புதுசா ட்ரை பண்ணே யூ டியூப்ல
ஆனா பாத்துப்பேன் பட் ஆனா கிட்ஸ வச்சுன்னு செய்ய முடியல அவங்க ஸ்கூல அனுப்ச்சுட்டுட்டுதா செய்யணும்
ஓகே ஓகே
நீங்க இ இது மாரி ட்ரை பண் பாயில் பண்ட்டு அது மேல ஸ்கின் எடுத்தாலே நல்லாருக்கு
ஆ ஓகே ஓ
ட்ரை பண்ணி பாருங்க
ஆ ட்ரை பண்ணி பாக்கற
ஓகே ஸ்கூல்ல புக்ஸ்லா வாங்கியாச்சா கிட்ஸ்க்கு
ஏ வாங்ணு
ம் ம் ஆ ஓகே ஓகே இப்பயே வாங்கிட்டாதா ஸ்கூல் ரீ ஓபன் டைம்ல புக்கல்லா அட்ட போட முடியு ம் ம் அவங்கள ஸ்கூல் ரெடி பண்றதுக்கு நம்ளு சேந்தர வேண்டி
ஆமாங்க ஆ ஆமா அ
ம் ஓகே ஓகே
லா வாங்கி அட்ட போட்டிங்ளா
அ இப்பதா போய் அவங்கள்ட்ட போட்டுட்டேதா பேசிட்டு இருக்க
அ ஓகே ஓகே
ம் ஓகே கொழந்த எழுந்துட்டா நா அப்பறமா கால் பண்ற பாய்
ஆ பை அ ஆ பை